ஹலோ ம்
ஆ கேக்குது ப்ரோ
ஆ கேக்குதுணா
ஆ சொல்லுங்க ப்ரோ
எங்க ஒர்க் போயிட்டீங்ளா இல்ல இன்னைக்கு கவர்மெண்ட் லீவா உங்களுக்கு
இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தா கவர்மெண்ட் லீவ் இந்த லீவெல்லா இருக் காது நைட் ஷிஃப்ட் தா எனக்கு அதனால ஒர்க வந்து மார்னிங் இருக்கு ஆமா
ஷிஃப்ட் போறது எவ்ளோ பெட்டெர் ப்ரோ
ம்
து நைட் ஷிஃப்ட் தா நைட்டு வ முடிச்சிட்டு திருப்பியு திருப்பி இன்னைக்கி நைட் தா இந்த கவர்மெண்ட் லீவெல்லா எங்களுக்கு வந்து இதாகாது
அப்டியா யார கேட்டாலு அதா சொல்றீங்க ஆனா எங்க சைடு எல்லா ஃபுல்லா கவுர்மெண்ட் லீவுனா லீவு தா ப்ரோ
இது ஸ்கூல் காலேஜு இருக்கப்ப கவர்மெண்ட் லிவுலா வரு வேலைக்கு போறப்போ கவர்மெண்ட் லீவு எல்லா நம்ம கு கன்சைடர் பண்ண மாட்டாங்க அது கவர்மெண்ட்ல வேல பாக்குறவங்களுக்கு ஒத்து போவு
ஆ நீங்க சாப்ட்டீங்ளா ப்ரோ
ஆ
சாப்ட்டாச்சா
ஆ சாப்ஸ்
ம் நீங்க சிட்டியா இல்ல வில்லேஜ் சைடாமா
இது இன்னொன்னு சிட்டி சிட்டி சைடுதா ரொம்ப சிட்டி இல்ல ஆமா ஆமா
அப்டியா சிட்டினா கொஞ்சோ கஷ்டோ அங்க எப்டி சிட்டில எல்லா எப்டி இருக்கு
சிட்டில அதா இப்போ நம்ப மும்பைல இருக்றப்போ அது டிஃப்ரெண்டு இப்ப இங்க வீச்சுக்கு ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு ப்ரோ அது நம்ம பாக்லா இங் பாத்தா ஃபுல்லா ஆபீஸ் ஐ டி ஆபீஸ் ஐ டி பில்டிங்லா இருக்கு இல்லயா சே டிஃப் அது மாதிதா எல்லா ஃபுல்லா கிரௌடா ட்ராபிக்கா ஆமா
அப்டிதா இருக்குல்ல
ஆமா
இன்னொன்னு
நீங்க இப்போ படிச்சுட்டு இருக்கீங்ளா இப்போ
ஆ ஆமா படிச்சுட் தா இருக்கே நேத்து சொன்னேனே பி காம் ஜென்ரல் படிருக்கே
ஆ சேரி ஓகே உங்களுக்கு முடிய முடிஞ்சுச்சா இப்ப திருப்பியு அ தேர்ட் இயரா இல்ல எந்த இயர் படிக்கிறீங்க
தேர்ட் இயர் தா ஆ தேர்ட் இயர் தா படிக்கிறே தேர்ட் இயரு ஃபஸ்ட்டு செம்மு தேர்ட் இயர்ல ஃபஸ்ட்டு செம்மு இன்னோரு செம்மு இருக்கு
இது ஓகே ஓகே எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் ஆய்ருச்சா இல்ல
ஆ ஆ க்ளாஸ் ஸ்டார்ட் ஆய்ட்ச்சு ஒரு வாரோ ஆகுது கரெக்ட்டா க்ளாஸ் ஸ்டார்ட் ஆயி
இப்ப போலியா இப்ப இன்னைக்கி ஓ இன்னிக்கு லீவு ஓகே ஓகே ஓகே ஆ செரி செரி செரி ஆ நாளைக்கு லீவு அப்போ
ஆமா நாளைக்குலீவு மண்டே தா காலேஜ் ம் எங்க போய் எங்கண்ணா லீவ் வந்து அசைன்மெண்ட்டு குடுத்து சாவ் அடிக்கிறாங்கண்ணா காலேஜ்ஜூல
அ அதுதா லீவு தெரிஞ்சா அவுங்க ஆமா ஒர்க் முடிச்சுர்னு இல்ல ரெக்கார்டு நோட் குடுத்து அத பண்ண சொல்லுவாங்க ல்ல நடக்கு உங்களுக்கு லேபெல்லா இருக்கா இல்ல
லேப்புலா இல்ல அண்ணா பி காம் முல்ல பி எஸ் சி பி சி ஏ அந்த மாரில அது
வினைவுபடுத்தினால் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது என்னன்ன சப்ஜெக்ட் னு தெரியு மத்த பி கம்மு ஆமா ஆமா ஆர்ட்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் இருக்கு எப்டி இருக்குன்றதே தெரியாது அ உக்காந்து செய்யரேக்ஸ் சில பேர் டிப்ளமோ படிப்பாங்க ஆனா டிப்ளமோ தெரியு அது என்னன்னா பட் ஆனா அதுக்கு என்ன கோர்ஸ் என்ன படிப்பாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லயா அந்த சப்ஜெக்ட் பேட்டர்ன் அது தொகுதி முடி முடிச்சிட் தான நீங்க இது படிச்சீங்க டுவல்து இல்ல டேரெக்ட்
ஆமாமா ஆ டுவெல்து முடிச்ட்டுதா டுவெல்து முடிச்ட்டுதா அது டிப்ளமோன்றது டென்த்து முடிச்ட்டு போலா டிப்ளமோ பாலிடெக்னிக்கு
ஆ ஆமா அதா அதெல்லா நம்ளுக்கு நம்ம நம்ம படிச்சது நம்ளுக்கு தெரியு படிக்காதது நமக்கு தெரியாது இல்லையா அதனாலதா கேக்ற நம்
ம் நீங்க கூட தா ட்வெல்த் முட்ஸ்ட்டுதா இன்ஜினியரிங் சேர முடியு
ஆமா அதா கேட்டே இது சிலபேர் சொல்வாங்கல டேரெக்ட் டென்த் முடிச்ட்டு டேரெக்டா பாலிடெக்னிக்கோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கனு
அதா பாலிடெக்னிக் டிப்ளமோ அது அந்த மாரியா ம்
இப்போ ஃப்ரீாயா இருக்க டைம்ல என்ன பண்ணுவீங்க மோஸ்ட்லி வீட்ல வீட்ல சரி என்ன டைம் கெடைக்குமா
இப்ப லேப்டாப் குடுத்தாங்க காலேஜ்ஜூல
ஓகே கவ்ர்ருமெண்ட் லேப்டாப் நல்லா இருக்கா அது ஓகே ஏதேதோ ஏதோ சொல்வாங்கல்ல ஆ அதா யூடியூப்ல பாத்து ஏகப்பட்ட வீடியோ இருக்கு அது நல்லால்ல இது நல்லால்ல
இல்லெல்ல எல்லா ஓகே தா எல்லா ஓகே தா படம் பாக்கற்துக்கு நல்லா இருக்கு
படம் பாக்கறதுக்கு ஹெவியுந்து ஹீட்டு ஆகுதா ஹுட் சூடு ஆகுதானு கேட்ட ரொம்ப நாள்ள யூஸ் பண்ணா
அப்டிலா இல்ல லேப்டாப் கரெக்டா நல்லா தானா இருக்கு
அப்போ அது அது ஆகலான பிரச்சனையே இல்ல ஏன்னா சில லேப்டாப் ஃபிரெண்டு ஒருத்த வாங்னா ஒரு நாள் ரொம்ப நேரோ யூஸ் பண்ணாவே ரொம்ப சூட ஆய்டுமா ஆட்டோமெட்டிக்கா அதுவாவே ஓட்டை ஆயிடுனுவாங்க அதனால தா கேட்டே ஏனா ஒவ்வொரு இது
ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாரினா என்பது வந்து ஆசர்ரு மொத்தோ நாலு
எத்தன எத்தன வர்ஷோஆச்சு வாங்கி இப்பதா ரீசண்ட்டா வாங்குனீங்ளா இல்ல
இப்பதா செகண்ட் இயர்ல வாங்ன வாங்கி ஒரு வர்ஷோ ஆகுது
ஓகே ஓகே
ஆ மொத்த நாலு கம்பெனி குட்த்தாங்க ஆசரு டெல்லு அப்புற ஹெச் பி குத்தாங்க மூணு ஆஹாஹா அவுங்கதா அதா ஸ்டேட்டுக் ஸ்டேட்டுக் ஏத்த மாரி இந்த ஸ்டேட்டுக்கு இந்த இந்த கம்பெனி லேப்டாப் குடுத்தோ அப்டி ஆ அப்டி குடுத்தாங்க
சரி இது வேற லேப்டாப் இல்லனா மோ மோஸ்ட்லி கேம்ஸு மூவீஸ்ஸுதனா இல்ல கேம்ஸ் விளையாடுவிங்ளா
ஆ கேம்ஸ் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோனா
ஃப்ரீ லேப்டாப் லயா
லேப்டாப்ல விளாட மாட்ட லேப்டாப்ல விளையாடுனா லேப்டாப் போயிடு
இல்ல அது விளாட கஷ்டோல எனா மொபைல் டேப் ஆமா டேப் டேபு விளாற்றோ டேப்ல வச்சு விளாற்றதே ரொம்ப பெருசா இருக்கு ஹேண்டில் பத்த மாட்டேங்குது மொபைல்னா கம்ஃப்படபிளா இருக்கு ஆனா என்ன ஹேங் ஆவு
ஹேங் ஆவு அதுதா பிரச்சன ம் நீங்க எப்டிணா அங்க பசங்களோடலா சேந்து வெள்லலா போவீங்ளா டூர் லா போயிருக்கிங்க
இல்ல ப்ரோ காலேஜில போயிருக்கோ வெளியே போறதோ காலேஜுக்கு அப்புறமா எவனு‌ கண்டுக்கற்தில்ல எவனு பேசற்து இல்ல நம்ம உண்டு நம்ம அவ வேல உண்டு அவ்ளதா ஏண அதா சொல்லுவாங்கல்ல காலேஜு முடிச்சா அது வந்து வேற ஒரு லைஃப் அதனால எ அது டிபெண்ட் பண்ணி இருக்
வேற லைஃப் காலேஜி முடிச்சா வேற லைஃப் காலேஜி முடிச்ட்டு கல்யாண பண்ணா அது ஒரு லைஃப் அந்த மாரி தது பார்ட் ஆஃப் லைஃப் காலேஜில எப்டி அவுங்களே கூட்னு போயிருக்காங்கள இல்ல நீங்களே பிளான் பண்ணி போனீங்ளா
யாரு காலேஜ்லலா அவுங்ளே கூட் போர மாட்டாங்க நம்ம வந்து பிளான் பண்ணணு இப்போ நம்ம நாங்க வந்து வெளிய சுத் ஆ ஊர் சுத்த போறோ ரொம்ப தூரோ ட்ரிப்பு போறோ அப்டின்னா வுட மாட்டாங்க
ம்
சோ அவுங்க என்ன பண்ணுவாங்கனா இப்போ வந்து நாங்க எஞ்சு னேரிங்கு எலக்ட்ரானிக்ஸ் பேட்சு சோ அந்த நாங்க அதுக் தகுந்த மாரி ஒரு கம்பெனி பாத்து வச்சுப்போ ஃபர்ஸ்டு நாங்க போற மாரி இருந்தா பிளான் பண்ணிட்டோம்னா காலேஜி பசங்க எல்லா பிளான் பண்ணிட்டோம்னா பஸ்ட்டு வந்து என்ன அ ஒரு கம்பெனி நம்ம போற எடத்த சுத்தி ஏதோ ஒர் கம்பெனி இருக்கான் பாப்போம் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா ஏதா ஒன் கம்பெனி
அது பேர் இண்டஸ்ட்ரியல் விஸிட் தான சொல்லுவாங்க
ஆ ஆமா அது மாரி ஓகே வா ஃபஸ்ட்டு அவுங்ககிட்ட ஆமா
அது தா கேக்கறே அதுவும் எங்க காலேஜ்ல கூட்டுன் போயிருக்காங்க
காலேஜ்ல இந்து கூட்னு போமாட்டாங்க இது வந்து நாங்க வந்து நீங்க சொன்ன இன்டஸ்ட்ரியல் விஸிடு வந்து சும்மா புவாங் கம்பெனி போயிட்டு டேரக்ட்டா காலேஜுக் போயிருவோ வேற எதுக்கு பட் நாங்க வந்து இன்ன பண்ணுவோ ஃபர்ஸ்டு வந்து அவுங்க கிட்ட இந்த நாங்ளாவே கான்டக் பண்ணி இப்டி ஒரு அறுபது எழுவது பேர் வரோ ஒரு விசிட்காக எங்களுக்கு வந்து ஒரு இன்டக்ஷன் போற மேர் இன்டக்ஷன் னா இன்டக்ஷன் ப்ரோக்ராம்னா ஒரு என்னென்ன ஒர்க்கு எப்டின்றத ஒரு ஒரு இது குடுப்பாங்க கிளாஸ் மாரி ஒரு ஒன்னவர் டூ ஹவர்ஸு அது குடுத்தா சர்டிபிகேட் வாங்கய் வேணு அப்டின் நம்ம சொன்னோம்னா செரி வாங்க ஒரு டேட் குடுப்பாங்க அத பேஸ் பண்ணி நாங்க பிரின்சிபலுக்கு டேரக்டா நீங்க லெட்டர் அனுப்ப சொல்லிடுவோ ஆ இன்விட்டேஷன் லெட்ரு ஆ அப்போ நம்ம டைரக்டா இன்விட்டேஷன் லெட்டர் வந்த அப்புறொம் அவுரு கூப்புடுவாரு எங்களோட பிரின்சிபல் கூப்டுவாரு என் ஏதோ ஒரு கம்பெனிலிருந்து வந்திருக்கு அப்டின்னு நம்ப அப்ப சொல்லுவோம் இந்த மாதிரி போயிட்டு நாங்க அப்டியே ஐ வி பிளான் பண்றோம் சார் அப்டின்னா அவுங்க வந்து அப்போ வந்து அ இது பண்ண முடியாது டிக்ளைன் பண்ண முடியாது
ம்
ஏன்னா கம்பெனி ஆல்ரெடி லெட்டர் அனுப்ச்சிருக்காங்க நம்ம அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எப்டி இருந்தாலும் அதுனால அந்த டைம் அப்டி வெச்சு நாங்க போவோம் ஏன்னா டைரக்டா நாங்க ஐ வி போறோன்னா அவு விட மாட்டாங்க இப்போ கம்பெனி விசிட் மூலியம் பண் ஆமா கம்பெனி விசிட் பண்ணிட்டு அத சுத்தி இருக்குற ஏரியா எப்டி கேரளா தான் கேரளா சுத்தி தா நாங் கம்பெனி பாத்தோம் ஆ கேரளா சுத்தி சோ அப்ப பாத்துட்டு எப்டி கேரளானா நம்ம அந்த ஒண்டல்லா ஏகப்பட்ட எடம் சுத்த சுத்தி இருக்கு சோ அவுங் சொல்ட்டோம்னா அவுங்கோ சரி அப்டின் ஒத்துப்பாங்க இப்டி பண்ணா மட்டும் தான் நாங்க வந்து மொத்தொ ஆ பிளான் பண்றது பஸ் ட்ரிப் புடிக்கிறது அங்க ஹோட்டல் ஸ்டே எல்லாத்தையும் நம்ம யாரோ ஒருத்தர் கோஆட்னேட் பண்ணிக்கிணும்
ம்
சொந்த ஊரு ரெண்டு பேரு வருவாங்க பஸ் எல்லா நம்ம வந்து நம்மதா பாத்துக்கிட்டு வெளிய ஆ அந்த மாரி
எங்களுக்கு எப்டின்னா அவுங்களே காலேஜ்ல இருந்து சொல்லுவாங்க இந்த மாரி ஐ வி கூட்டுன்னு போறோம் எங்களுக்கு வந்து எங்க தெரிம கூட்டிட்டுனு போனாங்க மில்க் ஃபேக்டரி கூட்டிட்டின்னு போனாங்க மில்க்கு ஆ மில்க் ஃபேக்ட்ரி பால் பண்ண அதுக் கூட்டுன்னு போயிட்டு அப்ப தா காட்னாங்க எப்டி எப்டி எல்லா பால் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்டின்ட்டு கா காட்டிட்டு கூட்டினு வந்ட்டாங்க அது அவ்ளோ அவ்ளோதான். ஆமா காசு வாங்குனாங்க. ஒரு எற நூறுவா ஆளுக்குக்கு எறநூறு எருநூறுவா வாங்குனாங் டீசல்க்கு மட்டும் வாங்குனங்க. அதுல, என்ன ஜாலின்னா நாங்க பஸ்ல பசல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ண போனோம். அவ்ள்தான். ஃபஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல வந்து ஏதோ சொன்னாங்க. ரொம்ப லாங்கா அது வந்து. ஒரு அஞ்சு மணிக்குல எழ்ந்து வர மாரி இருக்கும். வீட்டுக்கு வந்து பன்னிரெண்டு மணிக்கு வர மாரி. வந்தா விடுவோம்னாங்க அது நம்மளுக்கு செட் ஆவதுன்ட்டு போல,
த து தூரோனா தூரன்னா ட்ரிப்பாவா இல்ல கம்பெனி விசிட்டா அதுவுமே.
கம்பெனி அதுவு கம்பெனி விசிட் தா அப்டின்னா வேலைக்கு ஆஹா எங்கேயுமே கெடையாது. அந்த மில்க் ஃபேக்டரி ஸ்ட்ரைட்டா காலேஜ் அந்த மாதிரி. இப்போ நாங்களு ஆ இப்போ செகண்ட் இயர்ல வந்து. பசங்கல்லா பிளான் பண்ணி, காசு தனி தனி ஆளுக்கு. ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு நாங்க வண்டர்லா போய்ட்டு வந்தோ தே கேரளால இல்ல வண்டர்ல கேரளா பெங்களூர்ல. நீங்க சென்னையா
ஆஹ். ஓகே ஓகே என்னா அங்கேயும் இருக்குல்ல அதான் கேட்டேன்.
ஆ. அப்டியா வண்டர்லா இங்கயே இருக்கு சென்னையில அங்க போயிட்டு வந்தோம். இப்ப திருப்பியும் இங்க வாட்டர் ஃபால்ஸ் போலாம். அப்படின்ட்டு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ர்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹ்ண்ரட் அப்படி இருந்தாப் போ அந்த பட்ஜெ்ல இருந்தா போதும் பெட்ரோல் நம் போட்டுருந்து பைக்லய போயிட்டு வந்தர்ல அப்டின்ற ஒரு ஐடியாவில இருக்கும்.
செர் செரி செர் திருப்பி கால் பண்றீங்களா?
ஆஹ் செர் செரி
ஆ பண்ணுங்க.
டைம் ஆச்சா